ஆங்களா
ஆ கேக்குது கேக்குது
ஆ
ஆ சரிக்கா அப்புறோ கா
ஆ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்டாச்சா மதியோ
ஆ சாப்ட்டே என்ன சாப்பாடு சாப்ட்டீங்க
நா முட்ட எக்ரைசு அங்க
எ எங் வீட்ல பாவக்கா
ம்
பாவக்கா ரசோ
பாவக்கானா புரியில ரசோ பாவக்கா பொரியலா
ஆ அதேதா கரெக்ட்டு
சேர் சேரி சிஸ்
எக்ரைஸ் சட்டடேல எக்ரைஸ் செய்றீங்ளா
ஆ
சட்டடேல எக்ரைஷ் செய்வீங்க நாங்க சட்டடே ஆனா நான்வெஜ் சாப்ட மாட்டோ
இல்ல எக் ரைஸ் எக் கொழம்பு எங்க அதெல்லா செய்வாங்க சிஸ் எங் வீட்ல
சேரி சேரி அதா கேட்ட அதா வந்துட்டு சட்டடே ஆனா செய்றீங்க
ம் மம்மிய செய்ய வேணான் தா சொன்ன இன்னிக்கு அவங்க மறந்து செஞ்சு வச்சுட்டு போய்ட்டாங்க
செ செரி அதனால என்ன எப்ப சாப்ட்டா என்ன வயித்துக்குள்ள போறதுதான
சிஸ் இன்னைக்கு வந்து வைகாசி விசா முருகரோட பொறந்த நாள்
நாளைக்கு பௌர்ணமியா சிஸ்டர்
ம் நாளைக்கு பௌர்ணமி வேற
ஆ பௌர்ணமிக்கு ஆ சொல்லுங்க அப் பௌர்ணமிக்கு இன்னிக்கே பூஜ பண்றன் சொல்ட்டு எங்கூர்ல பாட்டு எல்லா போட்டுட்ருக்குறாங்க
இல்ல இன்னிக்கு வந்து முருகரோட பொறந்த நாளு
அ ஓகே ஓகே அதா முருகர் பாட்டா போட்டுருக்காங்களா
ஆமா சிஸ் இன்னைக்கு முருகரோட பொறந்த நாளு அதனால நா இன்னைக்கு செய்யவேணாமான் சொன்ன அவங்க அ கேக்கல அவங்க ஞாபகோ இல்லாம செஞ்சுட்டாங்க
சிஸ் சரிங்க அதா நானு கேட்ட இன்னிக்கு என்ன விசேஷமா இது எதுக்குடா பாட்டு பாடிட்டு இருக்குதுன்னு சொல்லி தா உங்கள கேக்கலான் சொல்ட்டு கேட்ட வணக்கம் தோழி இன்ன என்ன முருகர் பாட்டாவே போட்டுட்ருக்குறாங்க அதுக்கு தா நைட்டு அபிஷேக பண்ணலான் சொல்லி குரூப்ல போட்டுருந்தாங்களா அதனாலதா செரி நாளைக்கு தான பௌர்னமி காலாண்டரு பாத்தே